மாலை வணக்கங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சுங்களா வீட்டு்ல எல்லாரு என்ன பண்றாங்க
ஆ சாப்ட்டங்க மதியான ஒரு மூணு மணிக்கா சாப்ட்டங்க வீட்ல அப்பா சாப்ட்டு இருக்காங்க அம்மா இது நைட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க அங்க என்ன பண்றாங்க எல்லா நல்லா இருக்காங்களா நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
இங்கே எல்லாருமே நல்லா இருக்காங்க இப்பதா நா வெளியே போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்தெங்க
சேரிங்க
மதியானத்துக்கு சாப்டாச்சுங்க நைட்டுக்கு என்ன பண்றாங்கன் தெரியல பாத்து இருக்கே நீங்க ஏ அப்பா இந்நேரத்துக்கு சாப்றாங்க அப்ப மதியான சாப்லீங்களா
அதா மதியம் சாப்லிங்க அ இப்ப பசில தா சாப்புட்டு இருக்காங்க இப்ப கடைக்கு போற கிளம்பிட்டு இருக்காங்க
ஓகே ஓகே இங்கியு எல்லாருமே சாப்டாச்சு க மனைவி பையனு விளையான் ன்ட்ருக்காங்க நா பாத்தீங்கன்னா சும் மா ஆ வெளியே உட்காந்துட்டுருக்கங்க
சேரிங் செரி நல்லது நல்லதுங்க இயற்கையை பாத்துட்டு உக்காந் ங்க இருங்க எங்க செயற்கை காத்து உள்ள வரலிங்களா உங்களுக்கு
இல்லங்க செயற்கை காத்து வேணான் சொல்லிட்டுதாங்க இயற்கை காத்த ரசிச்சுட்டு இருக்க
நீங்க வீட்ல யார் யாருயாரும் இருக் ருக்காங்க மனைவி வேற யாரல்லா இருக்காங்க
வி பைய மட்டு தாங்க இருக்குறோ
அ சேரி செரிங்க பரவாயில்லைங்க ஏங்க உங்க வீட்ல அப்பா அம்மா மாமிய மாமனார் இவங்க எல்லா எங்க இருக்காங்க ஏ அத பத்தி சொல்லுங்க
அவங்கல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி நேர ட்ராவலுங்க அவங்கல கொஞ்ச லாங்ல இருக்காங்க நாங்க பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணாங்கட்டி பாத்தீங்கன்னா நாங்க வந்து தனியா தா இருக்குறோ அ எங்க அம்மப்பா அண்ண எல்லாருமே தனியா இருக்குறாங்க அவங்கள விட்டு ஒரு நூத்தம்பது மீட்டர் வாக்கி டிஸ்டன்ஸ்ல தான் நாங்க பாத்தீங்கன்னா வாடகைக்கு தான் இருக்கிறோம்
சூப்பருங்க சூப்பரு சொந்த வீடு தாங்க பட் இப்போ தாங்க பெருசா சொல்லிக ஒன்னும் இல்லைங்க அப்புறம் கிச்சன் இருக்குது ஒரு பெட்ரூம் அப்புறம் லேட்டின் பாத்ரூம் பெருசா ஒன்னும் இல்லைங்க சின்னதாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு சென்டு ரெண்டு செண்டுல தான்ங்க வீடு இருக்குது ரெண்டு சென்ட்ல பத்து பதினாறு ரூமுங்க என்னாத்தங்க பெருசா இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குங்க நீங்க வாடகையா இல்ல சொந்த வீடுங்களா
நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வாடாக வீட்டுகுல தாங்க இருக்குறோம் வாட ரென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரென் ஐநூறுபா இப்ப வாடகை கொடுக்கோனும் நாங்க இருக்கறத பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒன்னு ஒரு ஹால் ஒன்னு அவ்வளோதாங்க ரூம் வசதி எல்லாம் இல்ல சும்மா ஒரு ஓட்டு வீடுதங்க ரெண்டாயிரத்து ஐந்நூறுவாங்க தண்ணி வசதியெல்லாம் கெடையாதுங்க டெய்லியும் பாத்தேன் ரெண்டு நாளைக்கு ஒரு கா பாத்தீங்கன்ன நல்ல தண்ணி ஒருமணி நேரம் வரும் அவ்வளவு தாங்க
ஓ செரி செரி அப்ப தண்ணி கஷ்டம்தாங்க ஏங்க அங்க போரு கீரு பக்கத்துல வாய்க்கால் கீக்கால் ஆறு கீரு அந்த மாதிரில எது இல்லைங்களா
இங்கே போர்லாம் எதுவுமே இல்லைங்க ஓனரை போட்டு தர சொன்னா அவங்க போட்டு தர மாட்டேங்கிறாங்க
செரிங்க
அங்க வாய்கல்ல பாத்தீங்கன்னா ஆடிக்கு ஆடிக்கும் அம்மாவாசைக்குதாங்க தண்ணி எடுத்
ஓ செரிங்க செரி செரிங்க வெளிய எங்கேயும் போகமாட்டேங்க அப்பனா தண்ணிக்கு
தண்ணி இல்ல இல்ல அப்படி இல்ல இல்லைங்க தண்ணி பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு மாச ஒரு டைம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்துதான் வாங்குவோம் ஒரு நானூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன டிராக்டர் தண்ணி வாங்கி ஊத்தி வச்சுக்கு வோம் சின்டெக்ஸ் டேங்க் வாங்கி வச்சிருக்கோம் உம் நீங்க இருக்கப்ப அது ஆயிரம் லிட்டருங்க நீங்க இருக்கிற பக்கமெல்லாம் தண்ணி வசதில்லாம் இருக்கு
ஆஹ் இங்க வந்து தண்ணி வசதிலாம் இருக்குங்க சொன்ன மாதிரிதாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருங்க ஒரு நாள் ஆறு மணிக்கு வரும் ஒரு நாள் ஏழு மணிக்கு ங்க வந்தாலுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வா நாலும் நேர வரைக்கும்ல வரதுங்க ஒரு மணி நேரம் வருங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்தாலுமே வீட்டுக்கு பொலங்கற அளவுக்கு ஒரு நாள் தாங்க ரெண்டாவது நாள் பாதியா அப்படி தண்ணி அப்படி கம்மியா போயிடும் ஆம்மா பத்தர இருக்கிங்க
ஓ ஓகே ஓகேங்க நாங்க இருகற பாத்தீங்கனா நா ரெண்டாயிரம் லிட்ரு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெபாசிட்டில நாங்க கேன்களாம் வெச்சிருக்கோம் சின்ன சின் ன கேன்லா நாங்க வேலை குடுத்து காசுக்கு பக்கத்து வீட்டுக்கும் நாங்களும் பாத்திங்கனா பாதி பாதி வாங்கி ஊத்திக்குவோங்க
செரி செரிங்க பரவா பரவால்லிங்க எப்டியோ ஒண்ணுங்க எப்டி மாசத்துக்கு ஆ செரி மாசத்துக்கு ஒரு டைம் வாங்குறீங்களா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வாங்குறீங்களா
இல்ல இல்லைங்க இப்ப பாத்தீங்னா நாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தா வாங்கிட்டுருக்கோம் ஏனா நாங்க மொதல்ல பாத்தீங்கனா மாசத்துக்கு ஓர் டைம் தா வாங்கிட்டு ஏனா வெயில் ஓவரா இருந்துசுங்களா அதுங்காட்டி பாத்த மாசத்துக்கு நாங்க வாங்கி ஊத்திய தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் ஏன மழ பெஞ்சிச்சின்னா மழ தண்ணிய நாங்க புடிச்சு வச்சுருவோம் ஒ ட்டு வீடுங்காட்டி இந்த கூரையில இருந்து வர தண்ணிய நாங்க புடிச்சு வச்சு சேமிச்சு வச்சிப்போம் நீங்களாம் அந்த மாரிலாம் சேமிச்சு வைப்பீங்களா மழ தண்ணிலா
ஆ சேமிச்சு வெச்சுட்டுதாங்க இருக்கோ மழ தண்னி வந்ததுனா ஒரு கேன் எடுத்து வெச்சிருவோங்க அங்க தண்ணி தா அதிகமா வந்து சேமிப்பாங்க அந்த கேன்குள்ளயே ஒரு கேன்க்கு வந்து பாத்தீங்னா பதிமூணு குடம் பதினாலு குடம் பதினைஞ்சு குடம் வரைக்கும் பிடிக்குங்க அ மழ தண்ணி வந்துனா பதினஞ்சு குடம் ஃபுல்லா நெறைஞ்சுருங்க அது எப்டி நாள் பொழுது அப்டியே புழைக்கிறதுதாங்க
ஆமாங்க நானு பாத்திங்னா எங்க ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா மழல்லா வரமாருஞ்சிருட்டீங்க காலயில பெஞ்சு நைட்டு வரைக்கும் மறுநாள் வரைக்குமே மழ பெஞ்சு
பரவாலிங்க பரவாலிங்க செரிங்க நம்ம எப்டி மலை செரி செரி இல்ல மலைக் அடியில இருக்கீங்ளா
இல்ல இல்லங்க நாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கனா அந்த சீசன் டைம்ல பாத்தீங்கனா ஒரு வாரம் ஒரு மாசம் பாத்தீங்கனா மழயோ மழயா தாங்க இருக்கும் வெயிலே பாக்க முடியாது
செரிங்க வெயிலே பாக்க முடியாதுங்குரீங்க அப்ப மழ மட்டு இப்ப எதுன்னா அப்டி எங்க எந்த ஏரியா பக்கத்துல இருக்கீங்க உங்க அந்த தெரிஞ்சுக்கலாங்ளா
நாங்க பாத்தீங்கனா கேரளா சொல்லுவாங்க கேரளா எங்க எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கனா கேரளாக்கு ஒரு ஒன் அவர்ல போயிரலாம்
செரி செரிங்க பரவால்லிங்க நல்லது தாங்க
அது மாரி நாங்க ஒரு ஊர்ல இருக்கோ இப்ப பாத்தீங்கனா இப்ப சிண்டெக்ஸ் டேங்ல தண்ணி காலி ஆயிடுச்சு வைங்க மழ தண்ணி வச்சு அத சேமிச்சு வச்சாலே போதுங்க எங்களுகுலாம்
பரவால்லிங்க பரவால்லிங்க இப்ப நீங்க வந்துமழ இவ்ளோ வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மழ அதிகமா வருதுனா உங்களுக்கு மழ தண்ணி வந்து தேங்கிக்கிற மாரி ஏரியாங்களா இல்ல மழ தண்ணி வந்தாலே எவ்ளோ மழ வந்தாலுமே இங்க தேங்கவே தேங்காது அது பாட்டுக்கு போய் ஏரில கலந்துக்கோ இங்க வந்து மேடு பள்ளங்றதே எல்லாமே அதிகமா பள்ளமான இதெல்லா எது கிடையாது அந்த மாரி ஏரியால இருக்கீங்ளா
நாங்க அந்த மாரி ஏரியாலதாங்க இருந்தோ இப்ப கொஞ்சோ வந்து ஒரு பக்கத்துல தா கொஞ்சோ மாரி இருக்கோம் அங்க பாத்தீங்கன்னா சாக்கட வசதி எதுவுமே இல்லிங்க இப்டி பாத்தீங்னா நீங்க எல்லாமே பாத்தீங்னா தண்ணி தா வீட்டுக்கு முன்னாடி தா தேங்கியிருக்கும் சில பேத்து வீட்டு தண்ணி பாத்ரூம் தண்ணிலாம் பாத்தீன்னா சும்மா ஒரு குழி எடுத்து அதுல தா தண்ணிய விட் ருக்காங்க அதே பாத்தினா நீ ல்லங்க மழ தண்ணில்லா வந்துச்சுனா அந்த குழியெல்லா நெரஞ்சினா ரோட்ல தா வரு நடக்குரப்ப குளிக்கிரப்ப மிதிச்சிட்டு நடக்
சேரி செரிங்க எப்டிங்க நீங்க தண்ணிலா வந் லா தேங்குறக்கெடல்லங்கிறீங்க உள்ள வந்துறோங்குறீங்க எப்டிங்க மழயெல்லாம் வந்து நல்லா ஒரு எப்டினா கொள மாரி ஆயிச்சுனா இப்டிங்க வெளியெலா போட்ட வச்சு போற மாரி இருக்குங்ளா
டம்
இல்லங்க இப்ப சென்னையே எடுத்துக்குங்க சென்னைல நெறைய பக்க பாத்தீங்னா மழ தண்ணிலா வந்ததுனா எல்லா போட்ல தா போயி பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்ருப்பாங்க அந்த மாரி நீங்க போவீங்களானு கேட்டங்க
அப்படிலா இல்லைங்க இங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பாதா இருக்குது
செரிங்க
இ பொறுத்தருக்கு என்ன பிரச்சனா இந்த சாக்கட வசதிதாங்க இல்ல இனிமெல் குடுப்பாங்கன் நெனக் க்கிரங்க
செரிங்க ஏங்க நீங்க இத பத்தி மேலிடதுல எது பேஸ்ளிங்களா
இங்க மேல இடுதலெல்லா இங்கல்ல பாத்தீங்னா யாருமே சொல்ற மாரி இல்லைங்க கேட்ருக்கோ வய் கலெக் ட்டர்கிட்ட மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரு பக்கத்துலல்லா இருக்காங்க
சேரிங்க
இனி வர்ற காலத்துல கொடுத்தாங்கன்னா இனி சீக்கிர நடந்துருன்னு நினைக்கிறங்க
சேரிங்க உங்க வீட்டுக்கு மட்டுந்தா இல்லைங்களா இல்ல பக்கத்துலேயு இல்லைங்களா
இல்லிங்க இங்க நாங்க இருக்க ஏரியால பாத்தீங்னா ஒரு அம்பது வீடு இருக்கு அந்த அம்பத்து வீட்டுக்குமே பாத்தீங்கனா சாக்கட வசதி இல்ல
செரிங்க அம்பது வீட்லயுமே இல்லேங்கிருங்க அப்ப அம்பது வீட் க்மேஷ் சேர்ந்து நம்ம போய் மனு கொடுக்கலா இங்க போய்நம்ம கம்ப்ளைய்ண் பண்லா அந்த மாரிலா நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலீங்களா
இல்லல்லங்க அது மாரிலா எதுவுமே எடுக்கலீங்க இங்க பொறுத்தளவுக்கு ஏன்னா அவங்க பாத்தீங்கனா வைங்க இந்த ரிங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த பாத்ரூமுகுள்ள ரிங்க் எறக்குவாங்க அது மாரி எறக்கி ஜள்ளிக்கல்லா மண்ணுல்லா போட்டா அதுல பாத்தீங்னா அந் தண்ணி உட்டுட்டுருக்காங்க
சேரி செரிங்க
நாங்க இருக்க எடத்துல பாத்தீனா வாடக வீடுங் காட்டி அந்த வசதிலா யாரு பண்ணிகுடுக்லீங்க ஏன்னா சொந்த வீடா இருந்தா நம்ம பண்லா
செரிங்க ஆ ஓ அப்டிங்கிறீங்களா சேரி சேரிங்க வாடகை வீட் ல்ல இருந்தாலுமே அது ஒ உங்களுக்கு பெனிபிட் தா என்னன் பாத்தீங்னா நீங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண் பண்ணீங்னா அது வாடக உரிமையாளர்கள் தா அத வந்து சரி பண்ணி தருவாங்க அதனால நீங்க அவுங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு இந்த ஒதவி வேணு கேட்டீங்கன்ன பண்ணுவாங்கள்ள அவங்கள அந்த மாரியிலா பண்ண மாட்டாங்களா
அவங்க பண்ணக்கூடியாளு இல்லைங்க
சேரி சேரிங்க
நீங்க எல்லா எப்டி நீங்க நீங்க சொந்த சொந்த வீட்ல இருக்கீங்ளா வாடக வீட்ல இருக்கீங்ளா
ஆ சொந்த வீடுதாங்க இருந்தாலு இங்க பக்கத்துல கொஞ்சோ சாக்கட வசதி பரவால்லாமதாங்க இருக்குது தண்ணி வந்தாலு அதுல போய்க்குங்க இருந்தாலு பாத்தீங்கன்னா நாங் ஓட் வீடுதாங்க ஏ பெருசா சொல்லிக்குற மாரிலா வீட் வீட்ல எல்லா இல்லீங்க
நல்லது நல்லதுங்க
கண்டிப்பா
கட்டணுங்க நானு தா கட்டணுன்னு சொல்லிட்டு தாங்க வாடக வீட்ல தா இருக்கோ சொந்த வீடு கெடச்சுதுன்னா பாக்கலான்டு இருக்கனுங்க சொந்த வீடு இப்ப அமைப்பு இல்லயாட்டுக்குது வேலைய உட்டுட்டுப் தொழில்தா பண்ணலான்ருக்கொ தொழிலும் அமையற மாரி தெரியலங்க எதுவுமே அமைய மாட்டிக்கிது உங்களுக்கு எல்லா அமஞ்சிருச் சேரிங்ளா
அப்டி எல்லா இல்லிங்க நானும் படுச்சுப் போட்டு ஒரு ஏழு எட்டு வருஷமா வேலைக்கு போயிட்டுதா இருக்கேங்க புடிக்காத வேலைக்கு தாங்க போயிட்ருக்க செட் ஆகலீங்க சேரிங்க அதுக்குக்கப்புறோ வேற எங்கா பாக்கலாம்னு இருக்கோ இல்ல நானு தம்பியு சேந்து தொழில் பண்லாமானு யோச் சிப்தாங்க இருக்கொ உங்குளுக் மாரித எனக்கு இருக்குதுங்க
நல்லது நல்லதுங்க நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க
ஒரு இது தாங்க மாட வெச்சு எதோன் பண்லான்தா யோஸ்ச்சுட்டு இருக்கோ மாடே வ பாத்தீங்ன்னா எங்களுக்கான ஒரு அறிகுறியா தாங்க நெனச்சுட்டு இருக்கோ அத வெச்சுதா பெருசா பிஸ்னஸு டெவலப் பண்லான்ட்டு இருக்கோமுங்க
நல்லது நல்லதுங்க வேல இல்ல நானு உங்கள மாருதாங்க யோசுட்டு இருந்த அந்த மீதில்லாம் தூக்கி போட்டங்க இப்பத்திகு என்ன பண்றதுன் தெரியாமதா ஒக் உட்கான்ட்ருக்கே நா எங்ககிட்ட எடோ வஸ் தெறித இல்லங்கள உங்களுக்கு எட வசதி எல்லாமே இருக்குங்களா
ஆ இது எட வசதி எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ன ஒரு ஒரு அர சென்டோ முக்கா சென்டு இருக்கும் ஃப்ரோ முக்கா சென்ட் இருக்குதுங்க இடத அதுல வச்சு வளத்துலாங்க பின்னாடி இருக்குதுங்க பெருமயாலம்ன் சொல்லி ஒரு ரெண்டு சென்டு இருக்குது வாகனம் து வச்சுதா வளர்த்திக்கலாங்க
ஒகே ப்ரோ சூப்பருங்க நீங்க எத மாரி நீங்க மாட் உடுவாங்லான்டு இருக்கீங்க
ஆடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு குட்டி தாங்க வாங்கி வளத்தி அத விக்கலான்டு இருக்கோங்க ஆ அம் இந்த மாரி வாங்குறனால பால் கறக்கறது மாரியும் அதிக பால் தர மாரியும் வாங்கி வித்ரலான்ருக்கேங்க ஏன்னா அதுதானே நிறைய பேர் எதிர்பாக்கறாங்க நா அந்த மாரி
ஆமா நல்லது நல்லதுங்க அது நல்ல ஐடியா தாங்க ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட் க புடிக்காதுல்ல பாத்தீங்கன்னா மத்ததுல்லாம் பாத்தீங்கன்னா ம் மத்த இதுல்லாம் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்ச ரிஸ்க் இருக்கு இதுல ரிஸ்க் தீருக்கேதையம்
அப்பஇங்காட்டுக்கு ரிஸ்க் இருக்குல்ல அப்ப என்னங்க ஒண்ணு இல்லைங்க தீனி வச்சட்டு அப்ப எப்பா கொஞ்ச ஆறு மாச ஏழு மாச ஆச்சுன்னா மேக்கு வெலிய கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விட்டோம்னாவே போதுங்க மத்தபடி பெருசா ரிஸ்க்னு ஒன்னு
ம் ஓகே து நல்லது நல்லது முன்னனுபோ இதுவா இருக்குங்ளா உங்களுக்கு
அப்படி இல்லிங்க அப்பாவுக்கு முன்னணுவோலா இருக்குதுங்க அவர வச்சு எதாவது தெரிஞ்சுக்கலாம்னுங்க தெரியாது எல்லாத்தையுமே பால் கரக்குறதுக்குனு இனமேதா பாலா கறக்க போறங்க என்னா வளர்த்தி விற்க போறோ அதுக்காக தாங்க
ஓகேங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பனு
நன்றி நன்றி நண்பா மீண்டும் சந்திக்கிறே உங்க நண்ப நன்றி வணக்கங்க ஆ செரிங் கண்டிப்பா கண்டிப்பா